ஆ ப்ரோ கேக்குதா ப்ரோ உ உங்களுக்கு கேக்குது ப்ரோ கேக்குது ப்ரோ க்கங்க
ஆ நல்லா இருக்கேன் நீங்க
ம் நல்லாதான் ப்ரோ இருக்கே
சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட் ஆ சாப்ட்டாச்சு ப்ரோ நீங்க சாப்ட்டாச்சா ம்ம் ஓகே என்னா காலேஜ் முடிக்க போறீங்களாட்டுது நீங்க ஆமா ஆமா ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ உம்
நீங்க
நா இப்ப தா ப்ரோ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்
உம் உம்
உம் நெக்ஸ்ட்னா எத இன்டர்ன்ஷிப் அப்டி எத பண்டதக்கு இன்டர்ன்ஷிப் இப்ப நோஸ் இப்பதா ஃபஸ்ட் இயர் போ ஃபஸ்ட் செம் போயிட்டுருக்கு சி செகண்ட் செம் போயிட்டுருக்கு அதெல்லா முடி சி செகண்ட் இயர் உள்ள போய் முடிச்சு செகண்ட் இயர் முடிச்சாதா அப்பறோ போ ம்ல தா எத லியூம் பாக்காத ப்ரோ உம் என்ன குரு நா எ யம் ஐ எத்துருக்கே ப்ரோ பீ டெக்
ஓ ஆர்டிபிஷியல் இன்டஜிலின்டா ஓ ம் அது எப்டி என்னனா இமேஜ
புரில ப்ரோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தா ஃபுல்லா உம் ஆமா ப்ரோ அதே எப்டின்னா எல்லா லாங்குவேஜ் எல்லா ப்ரோக்ராமிங் லேங்குவேஜஸும் இன்க்ளூட் ஆவு இல்ல பைத்தான் சி ஜாவா ஸ்கிரிப்டு சி பிளஸ் பிளஸ் டேட்டா சக் செரி எல்லாமே வரோங்களா
உம்
பண்ணோனா அதுல அதிகம யூஸ் பண்ணா பைத்தான் வச்சு தா எல்லமே பண்ணுவோ அதுல இங்க்ளூட் பண்ணி எச் டி எம் எல் இதுல வேனா ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லா யூஸ் பண்ணி கொஞ்சோ அது பண்ணூ இப்ப எப்டின்னா நாங்க இப்போ ஏ எம் எல் ப ஏ ஐ படிக்கிறவங்க அந்த இதுலா இது பண்ணுவாங்க ஃபுல்லா ஏ ஐ வெப்சைட்ஸ்ல எல்லா கிரியேட் பண்ணுவாங்க இப்போ லைக் சேட் ஜி பி டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அத கிரியேட் பண்ணதெல்லா ஒ ரு ஏஐ பச்சவங்க ஒரு குரூப் கிரியேட் பண்ணி இருக்கோ அங்க எம் எல் படிச்சா என்ன பண்வாங்கன்னா அதை ஃபைன் ட்யுன் பண்வாங்க இருக்கதுல பைன்ட்யுனா ஒரு அப்டேட் பண்ற மாரி
உம்
இப்ப இருக்கதுல மே எக்ஸ்ட்ரா இது பண்லா இல்ல இருக்கதுல இ து ஒரு லேகு இருக் அ இல்ல இது ஒரு குறையா இருக்கு அப்டின்னா பெறகு இதுல ஒரு கொற இருக்குன்னா அந்த கொறய சரி பண்றது அந்த மாரி வேலைதா எங்களோட வேல சொல் உம் ஆமா அப்டேட் மாரி அப்டேட் பண்றதுக்கு ஒரு ஆளுங்க இருப்பாங்க அந்த பண்ண அப்டேட்ல இந்த கொர இருக்கு அ இப்ப இருக்கறதுலேயே இது ஒரு கொர அப்டின்னு சொன்னீங்கன்னா அத நாங்க வந்து சரி பண்ணுவோ அதுதா எங்களோட வேல ம் இப்போ நீங்க வந்து சாட் ஜிபிட்டி ஜெமினி இந்த மாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு கொஷின் சாட் ஜிபிட்டி கேக்கறது க்கும் ஜெமினி கிட்ட கேக்குறதுக்கு நெறைய வித்தியாஷோ இருக்கு
ஆமா
ஜிபி கிட்ட கேட்டீங்கன்னா நம்ப கேட்ட குவெஸ்டினுக்கு அவனா ஒன்னு கிரியேட் பண்ணி சொல்வா ஆமா இதே ஜெமினி கிட்ட எடுத்தீங்கனா நம்ம கேட்ட கொஸ்டின் என்ன ஆன்சரோ அத சொல்லுவா
கண்டிப்பா
ம் நீங்க செக் சாட் ஜிபிடி பாத்தீங்னா ஜெமனி கொஞ்சோ இதா இருக்கு அட்வான்ஸா இருக்கு கொஞ்சோ தெளிவா குடுக்கும் இந்த மாரி இப்போ நீங்க அ ஒரு ஸ்டேடிஸ்ல ஒரு படிக்றதுல எதுனா ஒன்று எத்துகுனு இந்த டாப்பிக்க பத்தி சொல்லுன்னா சேட் ஜி பி டி பாத் ன்னா ஓரளவுக்கு தா சொல்லு
ஆமா
ஜெமினி எத்திங்ன்னா வந்து கிளியரா யார் ஆரமிச்சா எங்க ஆரபிச்சிச்சி அந்த ஃபஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்போ போயிட்டு ருக்க வரைக்கூ தெளிவா சொல்லு ஜெமினி
ஓ இது ரெண்டுத்துக்கூ இவ்ளோ டிஃப்ரென்ஸ் இக்குதா
ஆமா இந்த சேட் ஜி பி டி ஜெமினின் மட்டு இல்ல ஏ ஐ லயே இப்போ ட்ரெண்டிங்கா போறது இது இன்னோ தெரியாத்தெல்லா நெறைய ருக் ஆப்பா இருக்றனால இப்ப எல்லாதுக்கும் தெரிது வெப்சைட்லெயே நம்ப நெறைய ருக்கு இப்போ லே லேன் வேரான்னு ஒண்ணு இருக்கூ
ம்
அந்த மாரி இருக்றல்லா பையப்புள்ளன் வேற எல்லா பாத்தீங்ன்னா நீங்க படிகிலா படிக்க கோர்ஸ் எல்லா ஃப்ரீ கோர்ஸாவே இருக்கூ நம்ம எதோ பே பண்ணி படிக்ற மாரி இக்காது
ம்
அந்த மாரி க்கும் இப்போ நெறைய ஏ யி இப்போ இது வந்து மொத்தமா காமனா எல்லாத்க்மே ருக்கும் இது வந்து ஜெனரேட்டிவ் ஏ ய் அதனால இது வந்துக் காமனா வந்து எது கேக்குறோமோ அத பத்திதா சொல்லு உனக்கா ஆனா இப்போ இதுக்னே தனித்தனியா இருக்கே ஏலு ஏ ஐ டூல்ஸ் எல்லா தனியாவேருக்கு இப்ப சாட் ஜி பி டி னா நீங்க கொஸ்டின் கேட்டாலே சொல்லோ ஒரு ஃபோட்டோ க்ரேட் பண்ணே சொன்னாலே க்ரேட் பண்ணோ ஒரு ஆடியோ குடுனாலே குடு கும் எல்லாமே குடுக்கூ
ஆமா
ஆனா இப்போ அதுக்னே தனிதனியா ருக்கு இப்போ போட்டோ எடிட் பண்றதுகுன்னா போட்டோ எடிட் பண்றதுகுன்னா ஒரு ஏ ஐ இருக்கு அத வெச்சி பந்தீங்ன்னா இப்ப சேட் ஜிப் ஜி குடுக்றதெல்லா சும்மா நார்மல் அதே பாத்தீங்ன்னா நெறய பேர் அதுல ப்ராம்ட் டியூஸ் பண்ணி இது பண்ணி யூஸ் பண்றாங்க ஆனா சேட் ஜி பி டி க்கு பதிலால அந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ற ஏ ஐ வீடியோக்லா வீடியோகன் தனியா ஏ ஐ இருக்கு ஆடியோக் தனியா ஏ ஐ இருக்கு அதுக்கல்லா தனித்தனியாக யூஸ் பண்ணோன்னா இன்னு வேற லெவல்லயிருக்கும் அதெல்லா இது மல்ட்டிபர்பஷ்ங். ஆமா மல்ட்டிபர்பஷ் பர்பெக்ஸ்னிட்டி இந்த மாரி இது பர்பஷ்
உம்
ஒவ்வொன்னத்துக்கும் ஸ்பெசிபிக்கா தனித்தனியா இருக்கிறதுக்குன்னே ஒரு முறை இருக்கு. அத வச்சி யூஸ் பண்ணாதா நம்ம எந்த விஷயம் பண்றோமோ அது வந்து கொஞ்சம் இதா இருக்கும், ம் ஆமா அதக்கெல்லாம் ஒண்ணு, ரெண்டு இல்ல நெறைய இருக்கு அதில்லே நம்மளுக்கு இப்ப ட்ரெண்ட்ல இது போறனால எல்லாத்துக்கும் இது தெரியுது.
ஓகே
ம் அந்த மாரிதா. இப்போ ஃபைன் டியூன் பண்றதுதா எங்களோட வேலை
ஒ
அது நாங்க இப்போ இருக்குறகு அவுங்க ஒரு ஆயரொ ரெண்டாயர் லைனுக்கு ஒரு கோடிங் அச்சி வெச்சிருக்கானா அத நாங்க ஃபுல்லா பாத்து அதுல கண்டபுடி இனோ இந் எடத்துல் தா மாத்தணு அப்டினு கண்டுபுடுச்சி அதுக்கு ஒரு புதுசா ஒரு இது இது பண்ணி ஏ ஐ ங்குறா இந்த மெஷின் லேனிங் யூஸ் பண்ணி இது பண்ணுவோ
ஓக்கே
ம்ம் நீங்க இன்னா ப்ரோ அத்ரி ஈங்க எடுத்திங்க ப்ரல்லவ் முடுஷ்டு அதா முடி என்னா எடுத்திங்க டு பி சி ஏ தா ஓகே ஓகே அ முடிஷ்ட்டு அவ்ளோ பொண்ணு ப்ளேஸ்மெண்ஸ்ல்லா இருக்கா காலேஜ்ல காலேஜ்ல பிளேஸ்மெண்ஸ் எல்லா இருக்கா இல ப்ளேஸ்மெண்ஸ் எல்லா இருக்கா கா காலேஜ்ல? ஓ ஓகே ஓகே
நாங்களா தா வெளில போய்ட்டு இது பண்ணோம். இப்ப கவர்மெண்ட்ல இருந்து ஜாப் ஃபேர் வந்திச்சி.
ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ கவர்மெண்ட் சைடுல இருந்து அதுலயும் அப்ளை பண்ணோம் ஓகேடா காலேஜ்யெலா நல்லா போ போச்சா அப்புறம் மூணு வருஷம் ம் ஓகே ஓகே
எங்க சும்மா நால மாத உங்கள மாதிரி ஓகே
இல்ல போ அங்க நல்லாதான் இருக்கும் எல்லாத்துக்கும் கூப்பிட மாட்டாங்க இப்ப எங்க காலஜிலயே வேற ஒரு பிராஞ்ச் இருக்கு அந்த பிரான்ஞ்சல பாத்த என்னா ரெகுலரா நடக்கும்
ஓ
பெரிய பெரிய எந்த ஃபங்க்ஷனும் அது கிரௌண்ட் பெருசு ஆடிட்டோரியம் பெருசு அதனால எல்லாமே அங்க நடக்கும் இப்போ எங்க பிரான்ச் இதுல பாத்தீங்கன்னா நடக்கும் இப்ப மாசத்துக்கு ஒரு மூணாச்சு வந்த்ரு ஆனா அங்க மாஸ் த்தக் ஒரு பத்து ஃபங்ஷ் ஷன் நடந்தா இங்க ஒரு மாசத்துக்கு ஒரு மூணு பங்க்ஷன் நாலு பங்க்ஷன் நடக்கு
மாசத்துக்கு மூணோ நால்னாவே வீக்லி ஒண்ணு உங்களுக் கரெக்ட்டாதா இருக்கு
ஒரு மூவி ப்ரமோஷன் வரு
ம்
னா ஒன்னு ஃப சின்னச் சின்ன விஷயத் இப்ப ட ரெகுலராக இப்போ அப்டின்னா எங்க காலேஜுல சிம்போசிசம் கேள்விப்பட்ருக்கீங்ளா அ ஒவ்வொரு டிபாட்மெண் தனித்தனியா பண்ணுவாங்க ஆ நீங்களு எனக்கு தெரிஞ்சி பண்ணிர்ப்பீங்க
எ கண்டிப்பா வெளிக் கா
ஆ ஆமா ஆ வெளி காலேஜ் போய்லா சிம்போஸ் பண்ண மாட்டோ எங்க காலேஜ்லயே ஒவொர் டி பாட்மெண்ட் தனித்தனியா பண்ணுவாங்க தனித்தனியா சிம்போசிசமே இல்லல்ல எங்க காலேஜ் ஸ்டூடன்ஸே தனித் தனியா பண்ணுவாங்க ஒரு ஃபெஸ் மாரி நடக்கு எப்புன்னா இன்னக்கி வந் து மெக்கு பண்ணாங்கனா இன்னிக்கு மெக்கானிக் பண்ணாங்கன்னா நாளைக்கீ சிவில்ல் பண்ணுவாங்க சேரி முடிச்சு சார் நாள நாளைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணணும் சேரி சேரி இது வேணா அப்டியே ஒவ்வொருக்கு நாளைக்கு க்கு ஒவ்வொரு டிபார்ட்மென்ட் பண்ணும் அந்த சிம்பசிம் அந்த ஒரு வீக் ரெண்டு வீக் மட்டுமே இருக்குற எல்லா டிபார்ட்மென்டும் ஒவ்வொரு நாளைக்கி ஒவ்வொரு டிபார்ட்மென்ட் பண்ணுவாஙக எங்க காலேஜ் ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் டுவண்டி முடியுதுனா முடிஞ்ஜொன்னே கீழ வந்தனா சிம்போசம் ஆரம்பிச்சிருவாங்க
ம்
து நார்மலா இருக்காது அதுக்கு இந்த பேனர் எல்லாம் எறக்குவாங்க ஆஹ் அது ஒரு நாள் அதுக்கு முன்னாடி நாள் பேனடிக்க அது ஒரு நாள் ப்ரீ செலிப்ரேஷன் அது ஒரு நாள் கொண்டாடுவாங்க அதுக்கு ஃபுல்லா டிஜே வச்சு ஸ்பீக்கர் செட் பண்ணி அதுக்கு தனியா டான்ஸ் பிராக்டிஸ்ல்லா பண்ணி டான்ஸ் கிளப் தனியா இருக்கு அவுங்க அதுக்கெல்லா தனியா பிராக்டிஸ் பண்ணி ஒவ்வொன்னதுக்கு அதுக்கு தனியா பண்ணுவாங்க பிளாஷ் மாபு அந்த இதெல்லா இது பண்ணி ஒவ்வொன்னா புதுசு புதுசா பண்ணுவாங்க ஷூட்டிங்ல்லா வருவாங்க ஆ புரியல நீங்க சொன்ன மாரிதா ம் இது மாரி ஈவென்ட்ல்லா நெறயா போகு ம் நடந்தது வந்து ஒரு நைன் ஓ க்ளாக் டென் ஓ க்ளாக் இருந்து ம் ஓகே ஓகே
ஒன் டே ஃபுல்லா அப்டியே நடக்கு சிம்போசியம் அத கழிச்சுதா வந்து பண்ணுவாங்க
உம்
இந்த மணி பிளேஸ்லா வச்சுருப்பாங்க அதா ஓ சாம்பியன் சொல்ல எந்த காலேஜ மோஸ்ட்லி அதிகமா ங்களோ
வந்து அந்த மாரி வெப்பாங்க அது எப்படின்னா சிம்போசியம் அந்த மாரி வைக்க மாட்டாங்க ஹேக்கத்தான்ஸ் ஒர்க் ஷாப் அந்த மாரி வேல அவ்வளவுதா ம் இன்ட்ர் காலேஜ் காம்படிஷன்னு போட்டு ஹேக்கத்தன்ல ப்பங்க ஹக்த் தானல் ஷாப் குஸ் காம்படிஷன் இந்த மாரில ப்பங்க இல்ல காம்பேட் பன்னி ஜேய் க்கிறவங்களுக்கு ஒரு பிர்ரைஸ் மணியிருக்கு சிலநேர்த்ல வரவங்கல சர்ட்பிகெட் கொடுப்பாங்க ம் ப்ரைஸ் மணி இந்த மாரில்ல நெறைய இருக்கு
ஓகே
ஓகே அப்றோ அபறோ ஈவினிங் ஆயிடுச்சுல ஓகே ஓகே ப்ரோ
ம் சரி வெக்கலா பாய்
ம் ஓகே ப்ரோ பாருங்க பாருங்க ம் ஓகே ஓகே ப்றோ